ஹலோ ஹலோ
ஹலோ வணக்கம்மா
ஆ வணக்கம்
நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கம்மா
நானு நல்லா இருக்கறே
ம்
அப்புறமா வெண்டக்கா பொரியல் செஞ்சிருக்கீங்களா
ஆ செஞ்சிருக்குமா
எப்படி செய்வீங்கன்னு சொல்றீங்களா
ஆ சொல்றமா
ம் சொல்லுங்க
டக்காவ நல்லா தண்ணில கழுவி எடுத்துக்கிறோ
ம்
நல்லா கழுவி எடுத்து அப்புறமா ஒரு துணியில தொடைச்சிட்டு ஈரோ இல்லாம
ம்
ம் சரிந்தா அறுந்து அரிச்சு அறுத்து
ம்
ஒரு வானிலையில போட்டு ஈரப்பதோ இழு இந்த மாரி கொஞ்சோ வதக்கி
ம்
ஈரப்பதம் இழுத்ததுமே கொஞ்ச எண்ண சேத்தி உப்பு சேத்தி நல்லா வதக்கி
ம்
நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறோ தனியா
ம்
அப்பறோ சரி கொஞ்சோ எண்ண
ம்
ஆ கடுகு கருவேப்பல. கல்லப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. கொஞ்சோ கல்ல பருப்பு கொஞ்சோ போட்டு, நல்லா பொண்நேரமா வருத்துட்டு.
ம்
பெரிய வெங்காயோ ஒரு ரெண்டு வெங்காயோ கட் பண்ணி வச்சுக்கிறோ சிறு துண்டா.
ம்
ஆ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில. தேவையான அளவு உப்பு சேத்துக்கலா
ம்
ஆ கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா சேத்துக்கலா ஒரு சிட்டிகை அளவு ஆ ம் மெளகா பொடி
ம்
மெளகா தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கார எவ்ள எடுத்துக்குறமோ அது மாரி சேத்து
ம்
ஆ ம் அது நல்லா எண்ணெயில கொஞ்ச நல்லா இது பச்ச வசன போற மாரி வதக்கிட்டு காரம் அப்பறமா வெண்டக்கா நம்ம வதக்கி எடுத்து வச்சல்ல
ம்
அந்த வெண்டைக்காய போட்டு
ம்
ஆ அதுல நல்லா வதக்கிட்டு கொஞ்ச கா கொத்தமல்லி கொஞ்ச சிறந்த கட் பண்ணி போட்டு
ம்
ஆ தேங்கா துவையல் தேங்கா துருவிய தேங்கா கொஞ்ச போட்டு
ம்
நல்ல களரி நல்ல களரிவிட்டுட்டு எறக்கிட்றோ அவ்வளோதா வெண்டக்கா பொரியல் அப்படிதா வென் அவ்வளோதா ரெடி ம்
அந்த மாடல் மத்தல்லா செய்ய தெரியுமா வேறு மாடல் செய்ய தெரியுமா
இல்ல வெண்டக்கா சா கொழம்பு விக்கறதுனா வேற மாரி செய்வோ பொரியலுன்னா இப்டி செஞ்சாதா எங்க பசங்க சாப்டுவாங்க நா பொரியல் இப்படிதா செய்யறே
ம் சாம்பாரெல்லா வைக்க மாட்டீங்களா வெண்டக்கா போட்டு
ஆ அது தக்காளி சேர்த்துக்குவோ பூண்டு தக்காளிய சேத்துக்குவோ புளி கொஞ்ச சேத்துக்கவோ புளி கொஞ்ச கரைச்சு ஊத்துவோ
தாங்க வள வளப்பா இருக்கறதுனால ஆ த
இதுக்கு
வெண்டக்கா வளவளப்பாக்கறதுனால சாம்பார் அதிகமா செய்ய மாட்டீங்க
ஆமா இல்ல செய்யலா நல்லா எண்ணயில வதக்கி எடுத்துக்கணு ஈற பதம் போற மாரி வள வளபப்பல்லா
ம் ம்
அது வதக்கி எடுத்துட்டு ஆ சின்ன வெங்காயோ
ம்
ஆ சின்ன வெங்காயோ ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயோ அப்டி அறுத்து வச்சுக்கலா பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கினு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி சின்னதா இருந்தா மூணு நாலு பெருசா இருந்த ஒரு ரெண்டு தக்காளி
ம்
ஆ அப்பறமா கருவேப்பல்ல கள்ளபருபு இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி ஒரு எலுமிச்ச பழ அளவு ஊற வச்சுக்கணு
ம்
ஆ கொஞ்ச புளி கரைச்சி ஊத்தி ஆ மெளகா பொடி மஞ்சள் இதெல்லா போட்டு கொஞ்ச புளி கரைச்சு ஊத்தி வெண்டக்கா போட்டு நல்லா வதக்கி அப்டியே கொஞ்ஜோ தண்ணிய ஊத்திட்டு
ம்
ஆனா வேர்க்கடல இருக்குல்ல
ம்
வேர்கடல வறுத்து அ பொன் நெறமா வறுத்து எடுத்து ஆ அந்த பொட்டு எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நசிக் கி போட்டு கொஞ்சோ தேங்கா துருவியும் ஆ கொஞ்சோ தேங்கா துருவிய தேங்கா கொஞ்சோ வேர்கடல தூள் பண்றேன்ல அதுவும் ரெண்டும் சேத்தி அ கொஞ்சம் கெட்டி ஆன அப்றமா அது கொட்டி நல்லா கெட்டியானதுமே எறக்கிகிருவேன் அந்த வள வளப்பும் இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும்
அது வந்துக்கு ஹு ஹும் அது வந்து வந்து காரகொழம்புனு சொல்லுவீங்களா அத
இல்ல இல்ல வெண்டைக்கா கொழம்புன்னு சொல்லுவோம் கார கொழம்பு வந்து து மசால் வச்சு செய்வேன்ல
அது வேற ரகமா?
அது வேற ரகோம் இது வெண்டைக்கா கொழம்பு வந்து நம்ப தக்காளி புளிப்பு மட்டு சேர்றது சேத்தறது வந்து வெண்டைக்கா கொழம்புனு
வெண்டக்கா கொழம்பு கா காரம்
கார கொழம்பு வந்து நம்ம மசாலா அரைச்சு செய்யறதுதா கார கொழம்பு அதுக் புளிப்பு போட மாட்டோம் ம் எண்ணெ கத்திரிக்க மாதிரி புளிப்பு சேத்தாமே தக்காளி அதிகமா சேத்து ரெண்டு தக்காளி அதிகமா சேத்து ஆம் கொஞ்சோ வெண்ட கா கொஞ்சம் நீள்நீளமா அறுத்து இது வந்து சிறுந்தா இருக்கும் காரக்கொழம்புக்கு வந்து புளிப்பு போட மாட்டோ தக்காளி மட்டுந்தா நெறைய சேத்துக்குவோம்
அப்டியா
ஆமா மசாலா அறச்சு நீங்க எப்டி செய்வீங்க
நாம் உ புளி கொஞ்சோ சேத்து போவன் எண்ணெ கத்திரிக்க கொழம்பு அத்தான பண்ணுவோம் கார கொழம்புக்கு கொ புளி சேத்து நல்லா இருக்கும் அப்புறம் ஆ அந்த இது சௌவுச்சௌவு செய்ய தெரியுமா உங்களுக்கு சௌச்சௌவுனா தெரியுமா
இல் ஆ சௌச்சௌவு தெரியும் ஆனா அது ஆமா எல் இது கல்லப்பருப்ப போட்டு கூட்டு வய்பாங்க அ சௌச்சௌவ்ல நல்லா இருக்கும் ஆனா எங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்கன்னு அதனால செய்யறத இல்ல ஆனா நல்லா இருக்கும் அது அது கூட்டு மாரி வச்சு சப்பாத்தி செஞ்சீங்னா சப்பாத்திக்கு சைட் டிஷு நல்லா இருக்குன்னுவாங்க
அது இது ரொம்ப நல்லதுங்க
ம்
அந்த சௌச்சௌ சீம கத்திரிக்கான்னு சொல்றோ இல்லயா
ஆமா சௌச்சௌவ் சொல்லுங்க
வந்து மருத்துவ குணம் இருக்குது அதுல புரியுது சாப்பிடும் போது ஒரு மாரி மருந்து வாச அதுவும் சிக்கிக்கா சாப்பிடும் போது மருந்து வாசன வரும் லைட்டா தெரியுமா அத நீங்க பாத்துக்கிறீங்களா
இல்ல நான கவனிச்சதில்ல
செஞ்சு சாப்பிடுறப்போ மருத்துவ குணம் வரும் மருத்துவ வாசன வரும் அதுல
அப்படியா
சக் சாப்ட்டு பாருங்க இப்ப இதுக்கு மேல செஞ்சா கூட யோசன பண்ணி சாப்ட்டு பாருங்க அது ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
உம்
அதாது செடி சிக்கிடிக்கானு சொல்றாங்க இல்லயா
ஆஹ்
அது நார்ச்சத்து மிகுந்த சமையல் அது சாப்பாடு இதெல்லாம் நல்லா சாப்
அவரக்காய் அவர பையனங்க ஆஹ அது சாப்புடுவேன் நானும் ஆ
அதுவும் கொஞ்ஜோ மருத்துவ வாசன வரும் சாப்
அப்றோ வெண்டகாய் க்குற பசங்க படிப்புக்கு மூல வளர்சிக்கு நல்லதுன்னாங்கல அது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாபக சக்தி இருக்குணுவங்க அதனால வெண்டைக்கா வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்குவோம் வெண்டைக்காய்
ஆ நல்லது தான்
உம் பசங்களுக்கு கீர வெண்டைக்கா இந்த பொறிலலாம் வார அப்ப ஒரு நாள் கண்டிபா தரு
ஓ இதெல்லாம் நல்லது தாங்க ஒடம்புக்கு ரொம்ப பொடலங்காய் வந்து இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க
அது ஈரம்றதுனால நான் சரியா எடுத்துக்கறதுல்ல
இல்ல அது வந்து முட்டைய மத்து முட்டையும் அது சேர்ந்து சாப்ட்டா ஒன்னு ஆகாது முட்டையும் அந்த பொடலங்காயும் சேர்ந்து சாப்ட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடும் சொல்லி அந்த காலத்துலருந்து பெரியவங்க சொல்வாங்க
ஆமா அது சாப்ட்டா முட்ட சாப்டக் கூடாதுன்னுவாங்க ஆனா பொடலங்காயில வந்து நாரச்சத்து இருக்குனுவாங்க
இல்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கும் இருந்தாலும் அது ரொம்ப நல்லதா ஒடம்புக்கு நான் கொஞ்ச நாளா டிவில விளம்பரத்துல பாத்தேன் டிவியில சொன்னதும் பாத்தேன்
ம்
வார்த்ல ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாவே இப்ப எல்லா நவீன வசதி வந்துடுச்சு எல்லா மருத்துவம் நல்லது கெட்டது எல்லாமே டிவிலயும் அதுலயும் சொல்றாங்க
உம் ம்
ரொம்ப பயனுண்டு
சரி
த்துல ரெண்டு வாட்டி பொடலங்காய் எடுத்துக் கொண்டாலே ஒரு கொஞ்ஜோ ஒரு கப்பு பொரியல் சாப்ட்டா போதுமா ரெண்டு நாள் சாப்ட்டாவே சுகரு எல்லாமே கண் ட்ரோல் ஆகுதுனு கேள்விப்பட்ட நா சாப் பொடலங்காய் ரெண்டு வாட்டி வாரத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி எடுத்தா கூட போதுமா போதுமா ஆ
ஆஹ் ஆஹ்
எட்டு நாளுக்கு ஒரு நாளு ஒரு பொடலங்க எடுத்துக்னா கூட ஒடம்புக்கு ரொம்ப நல்லதா
ஆஹ் ஆஹ்
சாப்பறவங்களுக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோல் ஆய் சுகரே இல்லாம இருக்குறவங்க நறைய பேர் இருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன்
அப்படியா
நான் ட்ரை பண்ணலான் பாக்குறேன் எனக்கு செஞ்சு சாப்டுடற வசதி ய வசதி இருக்கறது செஞ்சு சாப்பட்ற
பண்ணுங்க வெண்டக்காய வந்து நைட்ல நல்லா கழுவிட்டு கழுவி எடுத்துன்னு ஒரு வெண்டக் கா இந்த கொன அந்த மொன இந்த மொன கொஞ்ச கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு வெண்ட கா ரெண்டா கட் பண்ணுங்க ரெண்டா கட் பண்ணி ஒரு நாலு வெண்டக்கா மூணு வெண்டக்காவ கட் பண்ணி தண்ணீல கொஞ்ச நல்லா குடிக்கிற தண்ணீல போட்டு
ஆ
மூடி போட்டு வச்சுடுங்க மூ பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க நைட்டு படுக்கும் போது அந்த தண்ணி அ காலைல எழுந்து மறுநாள் காலைல எழுந்து நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா வெறு வய்த்துலயே அந்த தண்ணிய வடிகட்டி
ம்
அந்த வெண்டக்காய எடுத்துட்டு அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தாவே சுகர் கண்ட்ரோல் ஆகுமா
ம் ஹூம்
வெண்டக்கா போட்டு வக்கிற தண்ணியே அ காலைல மறுநாள் நீங்க டெய்லியு வெறு வய்த்துல குடிச்சிட்டு வந்தா சுகர் கன் ட்ரோல் நானு எதுலயோ பாத்துருக்கே
ம் ம் நல்லதுதா அது தொகுறு அதாவது அதுல அந்த பச இருக்குது இல்லயா
ம்
பச அது வந்து ரொம்ப கொஞ்ச சக்தி அதிகமாய்டுச்சு அந்த பால் பசை அந்த வலு பசை இருக்குது இல்லயா
அது வந்து கண்ட்ரோல் பண்ணுமா சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணுமா வேறாலுமே ட்ரை பண்ணிருக்கே அத நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க அத கம்மியா இருக்குதே பாக்லா சுகர் கண்ட்ரோல் ஆவுதான்னு
சரி சரி பண்ணி பாக்றே நானு
ம் அப்பறமா பாவக்கா
ஆ அது நெறய சாப்படுவே அதெல்லா நெறய நா கசப்பு எல்லா நெறய சாப்
ரொம்போ கண்ட்ரோல் ஆகலன்னா சுகர் வந்து ஆ பாவக்கா ஜுஸு அப்டி பாவக்காய் வெறும் பாவக்காயவே அரச்சு குடிப்பாங்க
ஜூஸ் எல்லா தேவை இல்ல
ஓ
ரொம்ப கசப்புக்கு தன்மை கூட அதிகமா சாப்ட்டா கிட்னிகு அடி வாங்கதுன்னு சொல்றாங்க நா சாப்றே பா பாகற்காய் வந்து நா ரொம்ப விரும்பி சாப்டுவே சுண்டைக்காயு விரும்பி சாப்பிடுவே
ஓ ஓ
லி இந்த மாரி காய்ங்கல்லா நெறய நா இஷ்டப்பட்டு சாப்டுவே ஆனா சாப்ட்டுட் தகுந்த மாரி நா செஞ்சு சாப்ட முடில இப்போதைக்கி கே ஏதோ ஒண்ணு சாப்ட்டுட்ரு அ
ஓ ஓ
சாப்ட்டா அந்த மா நானா செஞ்சு சாப்ட்ற மாரி இருந்தா அதெல்லா நல்லா யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி நல்லா சாப்டுவே
ம்
யாரோ சாப் போடுற சாப்பாட சாப்டறதுனால ஏதோ ஒன்னு காலத்த ஓட்டிட்டு போற
சர்
சரியா இப்போதைக்கு அது நல்லதுதா நா ட்ரை பண்றே வெறு பச்சையா சாப்டுற காய்கள் எதாவது இருந்தா சாப் ட்டு ஓரளவுக்கு ஓடம்பு தேத்திட்டு வர்றாங்க அங்க முருங்காய் சூப் பு முருங்கைக்கீரை சூப்பு அந்த மாரி எல்லா அங்கங்க கொஞ்ச இப்போ ஹெல்த்திக்கு என்ன தேவையோ அதெல்லா சாப்ட்டுட்டு வந்துர்ற ஓரளவுக்கு
ம்
அ இந்த சீம கத்திரிக்காய்ன் சொல்றோல அதுல ரொம்ப நல்லா இருக்குது வள வளப் தன்ம நல்லா இருக்குதுன் அத சாப்டா கூட நல்லது அதுவு சிக்கிரட்டா
ம்
மருத்துவ குணம் உள்ளதா இந்த காயல்லா சாப்டாலு ரொம்ப ஒடம்புக்கு நல்லதா
ம்
என்ன மொத்தத்துல இந்த பொடலங்காய் சாப்டா வாரத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட் டேட் எடுத்துக்கிறவங்களுக்கு சுகரே கம்ப்ளீட் ஆ ஒரு மாச எடுத்துக்கிட்டா ரெண்டு வாட்டி பொடலங்காயி
ம்
மாச சுகரே இல்லாம இருந்துக்குறாங்கன் சொல்லி டிவில பேசுனாங்க ட்ரை பண்ணி பாக்லான் பாக்
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப நல்லதுதா நல்ல காரிய தா சரிமா அடுத்த கால்ல உரயாடலா நன்றி
ரொம்ப நன்றி டைமே போச்சு